வணக்கம் தோழி
ம் சொல்லுங்க எப்பிடி இருக்கீங்க
ஆ நான் நலமா இருக்கேன் தொழி நீங்கள் நலமா இருக்கீங்களா
ஆ நான் நல்லா இருக்கேன் தோழி உங்க வீட்டு்ல எல்லாரும் நல்லா இருக்காங்களா
ஆ எல்லாரு நல்லாருக்காங்க தோழி சாப்பிட்டீங்களா ஆ நானு சாப்பிட்டுட்டேன் தோழி
ம் என்ன வீட்ல ஸ்பெஷல்லு இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட்கு
ஏ காலல சப்பாத்திதான் தோழி இன்னைக்கு நா செஞ்சேன் காலைல சப்பாத்தி சாம சப்பாத்தி செஞ்சுட்டு உருலகிழங்கு குருமா மாரி லைட்ட வச்சிட்ட தோழி ம் இப்போ மதியத்துக்கு வேற ஏதாது செய் செய்யணு ஆ செய்யணு தோழி இனிமேட்டு தா ஆ ஆமா இனிமேட்டு தா செய்யணு
சரி சரி
ஆ இன்னைக்கு வந்து இன்னைக்கு அதையுமே சூஸ் பண்ணி வச்சுட்டே மதியானத்துகு வந்து இன்னைகக்கு வந்து இந்த பூண்டு கொழம்பு வைக்கலா அப்டிங்கிற மாரி ரொம்ப நாளாச்சு அது வச்சு சாப்ட்டு அதனாலா ஒரு மாரி இந்த காச்சல்லா வந்துட்டா ஒரு சிலர் சொல்லுவாங்க தெரியுங்களா வாயெல்லா ரொம்ப கசப் ப்பா இருக்குது ஏதாது சாப்புடணு அப்படின்னு அதுக்கு வந்து இந்த உ புளிப்பு ஒரப்பு எல்லாமே கலந்துருக்கு அது ஒரு மாரி நல்லா இருக்கு வாய்க் க்கு நல்லாருக்கு ம் தம்பிக்கு முட்டை தொட்டுக்க வச்சுட்டு எனக்கு அப்ல ரெண்டு வச்சுக்க வேண்டியதுதா மாம்பலோ வேர இருக்கு சீசன் டைம்ல்ல சீசன் டைம்லே வாங்கிக்கிட்டே சாப்பிட்ட தான் நம்ம ஆமா தோழி நீங்க தோழி நீங்க என்ன சாப்ட்டீங்க காலைல
ம்
தோழி
ம்
தோழி நா பேசுறது உங்களுக்கு கேக்குதுங்ளா
ஹலோ கேக்குதா உங்களுக்
ஆ ஆ இப்ப கேக்குது தோழி
ஆ நா வந்து இட்லி மீன் கொழம்பு சாப்ட்டே நேத்தி மீன் கொழம்பு வச்சே அது இருந்துது சேரி சூட சூட இட்லி சுட்டு சாப்ட்டாச்சு
ஆ நல்லா இருக்கு, ம்
நாங்க வந்து லன்ச் செஞ்சுட்டோ எங்க வீட்ல எல்லாரு வந்து ஆஃபிஸ்க்கு போறவங்க
ஓ
அதனால நம்ம காலைலதா செஞ்சு வைக்கணு அதனால இன்னைக்கு வந்து நா ஆ தக்காளி தக்காளியு கொஞ்சோ தோரம்பருப்பு போட்டு
ஆ
ஒரு கொழம்பு மாரி வச்சுட்டே
ஓ ஆ
வேற மாதிரி கொஞ்சோ புளிப்பு எக்ஸ்ட்ரா வச்சு அந்த மாதிரி செஞ்சுட்டே ஆ தொட்டுக்க வந்து சிக்கன் ஃப்ரை ஃப்ரை கூட வந்து வெண்டக்கா பொரியல்
ஐ, ம் காலையிலயே வேலை முடிஞ்சிருச்சு உங்களுக்கு அப்ப, ம்
ஆமா முடிஞ்சிச்சு கொஞ்சோ எ பொண்ணோட ட்ரெஸ் எல்லா அங்கங்க பட்டு இருந்துது
ம்
அத கிளீன் பண்ணிட்டு அத இது பண்ணி வைக்கலானு சொல்லி அத பண்ணிட்டு இருக்கே
ம் நன்றி தோழி நன்றி
சொல்லுங்க என்ன எத பத்தி பேசலா இன்னைக்கி
எது வேணாலு பேசலாம் தோழி நீங்க சொல்லுங்க ஆ நீங்க சொல்லுங்க தோழி நம்ம அத பத்தி பேசலா நீங்களே சொல்லுங்க ம்
ம் ம், சரி எத பத்தி பேசலா ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்ச புதுசா நீங்க ட்ரை பண்ண ரெசிபி ஏதாவது சொல்லுங்க நா கத்துக்குறே
சாப்பாடு
ம் ஆமா
ம் நா இந்த உருண்ட கொழம்புன்னு சொல்லுவாங்க இல்ல தோழி தோழி இந்த உருண்ட கொழம்புனு அது செஞ்சதே இல்ல தோழி ஒரு டைம் நா செஞ்சே ஒரு டைமு அ எனக் கு அது ரொம்ப புடிக்குன்னு சொல்லிட்டு செஞ்சே ஃபர்ஸ்ட் டைம் நா செஞ்சே பாத்தீங்னா அந்த உருண்ட எல்லாமே கரைஞ்சு அப்டியே கொழம்புல தொக்கு மாரி ஆயிடுச்சு கடைசில தொட்டுட்டு சாப்புட்ற மாரி ஆயிடுச்சு அப்படியே கூட் டு மாரி ஆயிடுச்சு ஆனா இப்ப மறு படியு அத நா ஒரு டைம் இப்ப அது ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு அப்றோ நா திருப்பியு ட்ரை பண்ணே அது எப்டி வராம போகு நம்ம எப்டியு திருப்பி பண்ணி பாப்போ அப்டின்னு சொல்ட்டு அ யாருக்கிட்டயுமே கேக்கல நானாவே இப்டி இப்டி பண்ணலாமா அப்டின்னு பண்ணே தோழி நல்லா வந்திருந்துச்சு அத என்ன பண்ணோ பக்கத்து வீட்லயும் குடுத்தே நானு அ உடனே அவங்க சொன்னாங்க நீங்க தேங்கால்லா போட்ருக்கீங்க நல்லா இருக்கு அப்டின்ற மாரி சொல்லி சொன்னாங்க அப்ப சரி இனிமேட்டுக்கு நம்மளுக்குதா வந்துருச்சுல இனிமே நம்ப அடிக்கடி செய்வோ ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் டைம் செஞ்சப்ப தா சொதப்பிருச்சு
ஆமா ஒவ்வொரு கண்டிப்பா ஃபர்ஸ்ட் டைம் ஏதாவது ட்ரை பண் நம்ம வந்து அது கொஞ்சம் சொதப்பலதா வருது இப்ப நம்ம ஒரு ரெண்டு மூணு தடவ செஞ்சுட்டோம்னா கொஞ்சம் இதுல என்ன சொல்றது நம்மளுக்கு செஞ்சு தெரிஞ்சிடுறோ அதுக்கப்புறமா நம்ம வந்து பல அஜஸ்ட் பண்ணி நம்மளே செஞ்சிக்கலா நம்ம ஒரு விஷயோ வரலன்னு சொல்லி அப்டியே விட்ரக் கூடாது
ஆமா தோழி ஃபர்ஸ்ட் டைம் நா செய்யும் போது உம் ஆமா தோழி ஃபர்ஸ்ட்டு டைம் நா செய்யும்போது என்னாயிடுச்சிங்னா அந்த உருண்டைய எல்லாம் வேக வெச்சு என்னைய போட சொன்னாங்க நா என்ன பண்ணிட்டே அத வேக வெக்கல அப்டியே போட்டே கொழம்புக்குள்ள
ஐய்யயோ
அதனால தாஅது வந்து எல்லாமே ஒன்னாகி ஒரு மாதிரி பருப்பு அந்த தேங்கா வெங்காயம் எல்லா ஒன்னாகி கூட்டு ட்டு மாரி ஆயிச்சு கடைசில தொட்டு சாப்டுற மாதிரி ஆயிச்சு ஆனா இந்த டைம் என்ன பண்ணே அ அந்த இட்லி பாத்திரம் இருக்குங்கல்ல அதுல வந்து எல்லா உருண்டைகளையும் வச்சு நல்லா வேக வச்சுட்டு ஒரு வேக்காடு வேக வச்சுட்டு அதுக்கப்புறோ கொழம்பு கொதிக்கையில நா வந்து இந்த உருண்டையெல்லா எடுத்து தனித் தனியா போட்டேன்னா அது பாத்தீங்கன்னா நல்லா அழகா இருந்து ச்சு பாக்கறதுக்கு ஒரு மாரி குழம்ப ஊத்திட்டு இந்த அ உருண்டெயெல்லா எடுத்து தனித்தனியா வச்சு சாப்டும்போது எ பையனே ரொம்ப விரும்பி சாப்ட்டாப்புல நல்லா இருக்குங்கம்மா
ஆ கோழி நா இப்பதா ரீசண்டா தா நா வ்ந் நான்வெஜ் சேத்து போடுவீ பண்ணுவோ நீங்க எப்டி பண்ணுவீங்க
எப்டி எப்டி தோழி
நாங்க வந்து எப்பயாவது என்ன சொல்றது மட்டன் இல்லைன்னா வந்து பீஃப் சேத்துதா நம்ம செய்வோ நீங்க எப்டி
ஓ நாங்க வந்து பருப்பு தோழி தோவரம் பருப்பு உளுந்தம் பருப்பு எல்லாம் இருக்குங்ள ஆமா பருப்பு வெங்காயம் தேங்கா பல்லு பல்லா போட்டு அது மட்டும் தா நாங்க போடுவோம் அது தா பருப்புருண்ட குழம்புன்னு சொல்லி ஆமா தோழி பருப்புருண்ட குழம்புன்னு சொல்லி அத நாங்க தனியா பண்ணோம் தோழி
ஓகே ஓகே நம்ம வந்து அதுல வந்து இஞ்சி சேத்துடுவோ மட்டன் இல்லன்னா
ஆ
மட்டல் இல்லனா பீஃப் கைமா இருக்குல்ல கீமா சொல்லுவாங்க அது சேத்துதா நம்ம செய்வோ அதுவும் சூப் ப்பரா இருக்கூ செஞ்சா எங்க வீட்ல எல்லாரும் விரும்பி சாப்டுவங்க எங்க மாமியார் வந்து அடிக்கடி பண்ண சொ சொல்லுவாங்க ஆனா என்ன அது நாங் வந்து காலை நேரத்துல வந்து லஞ்சு ரெடி பண்றோம்ல அதனால நம்ம அந்த டைம்ல வந்து நம்மளால ரெடி பண்ண முடியல அது வந்து ரொம்ப டைம் எடுத்துக்குது நம்ம காலை நேரத்துல அதிகமான ஆ வேலைகள் இருக்குது அந்த நேரத்துல வந்து அது சீக்கிரமா முடிய மாட்டேங்குது லஞ்சு கட்டி குடுக்கணும்னா நம்மளுக்கு கொஞ்சோ லேட் ஆயிடுது
ஆமா இது கொஞ்சோ வேல இழுக்கும்ல ஆமா
ம் அதுனாலதா நா எப்பவு எப்பாவது லீவுல இருப்பாங்கள சாட்டர்டே சண்டெல்லா
ஓ அந்த டைம்ல பண்ணிக்குவீங்க ம் ம் ம் அ
மதியோ தா சமைப்போ ஒரு மணிக்கா சமைப்போ சுட சுட செஞ்சி சாப்றலா கால நேரத்துல அதிகமா எடுத்துக்குது அது கொஞ்சோ என்ன சொல்றது சில்லுன்னு ஆயிடுது நம்ம மதியோ வரைக்கு சாப்பிடுறது இது எது இருந்தா கூட நம்மளுக்கு வந்து து ஃப்ரெஷ்ஷா சமைச்சி அப்பவே சாப்பிடறது வந்து அந்த டேஸ்ட் தனி உங்களுக்கு காலையில செஞ்சி நம்ம சுடு பண்ணி சூடு பண்ணி சாப்பிடணு மதியம் சாப்பற டைம்ல ஆமா ஆமா அப்பவே ரெடி பண்ணி அப்பவே செஞ்சி நம்ம சுட சுட சாப்பாடு வடிச்சி கொஞ்சோ அதுல நெய் ஊத்தி அதெல்லா அப்டி சாப்பிட்டா வந்து அது சுவையே தனியா இருக்கு
கண்டிப்பா கண்டிப்பா தோழி கண்டிப்பா ம் நீ சொல்லும் போதே அது நல்லா இருக்கு அது எங்க வீட்ல என்ன சொல்லுவாங்கன்னா அதுக்கு பேருந்து கோலா உருண்டன்னு சொல்லி சொல்லுவாங்க எங்க சைடில அந்த கறி அதாவது இதுக்கு வந்து உருண்ட கொழம்பு சொல்லுவாங்க பருப்பு உருண்ட கொழம்பு அத வந்து கோலா உருண்ட கொழம்பு அப்டின்னு சொல்லி அம்மா சொல்லுவாங்க ம்
கா அத பத்திட்டு அவ்ளவா எனக்கு தெரில இப்பதா எங்க அம்மா வீட்ல இருக்கிற டைம்ல எங்க அம்மா ஒரு நாள் செஞ்சி வச்சிருந்தாங்க இந்த பருப்பு உருண்ட கொழும்புன்னு சொல்லி செஞ்சி வச்சாங்க அப்பதா நா டேஸ்ட் பண்ணே இது வரைக்கு நா வந்து என்ன சொல்ற து நம்ம வந்து குப்தேன்னு சொல்லுவோ
அ ஓ ம்
இது வந்து நம்மளுக்கு ஆ தொட்டுக்க மட்டு தா வச்சிப்போ அதுலயு கொஞ்சோ கொழும்பு இருக்கு ஆனா நம்ம கூட வந்து ரசம் செஞ்சிட்டு
ம்
கொழம்பு வச்சி சாப்பிடுவோ சூப்பர இருக்கு சுட சுட சாப்பாடு போட்டு சாப்
ம் ம் ம் ம் ம்
எங்க வீட்ல எல்லாரு புடிச்சி சாப்பிடுவாங்க எ காணவரு மட்டு தா அவ்ளோ பிடிக்காது சாப்பிடுவாங்க இருந்தா கூட நீ நாம இரவுல தோசை கூட சுத்தி சா சேந்து சாப்பிட்டுருவோ அது
ம் ம் சேரிங்க தோழி சேரிங்க தோழி அதுக்கு அப் அதா பருப்பு உருண் டல்ல முத ஃபர்ஸ்ட் டைம் நா போடுபோது பாத்தீங்கன்னா வெறு தோவரம் பருப்பு மட்டு வேற போட்டு செஞ்சே அது அப்டி செய்யக்கூடாது கூட ஆமா தோவரம்பருப்போட கொஞ்சோ கடல பருப்பு சேத் து போடணுமா அப்பதா வந்து இந்த நம்ம வட எல்லா சாப்பிட்டுவோ தெரியுங்களா இந்த பருப் பு வட சாப்பிடுவோல்ல அந்த ஒரு மெத்தேடுக் கு வருங்களா அந்த ப கடல பருப்பு கொஞ்சோ சேத்து போடுறதுனால அந்த உருண்ட வந்து பருப்பு வடை டேஸ்ட்டுக்கு வந்துருங்களா நா என பண்ணிட்டே எனக்கு அது தெரியாம வெறு தோவரம் பருப்பு மட்
ஆமாங்க கூட்ட நம்ம கடல பருப்பு சேத்தா இந்த உருண்ட போட்டு கூட நம்மளுக்கு வந்து கொஞ்சோ நிக்கு அது சீக்கிரமா உடையாது நம்மளுக்கு கரையாது ச கொழம்புல நம்ம தோவரம்பருப்பு மட்டு சேத்தா அது வந்து ஒடஞ்சிருது ம் நேத்து நாம வி எங்க வீட்ல வீட்ல வந்து எங்க மாமனார் மாமியாரோட இது இருந்துது
ஓ சேர் சேர் சேரி ஆ வாழ்த்துக்கள் ஆ வாழ்த்துக்கள் தோழி ம்
அதனால நான் தந்தூரி எல்லா செஞ்சு வச்சிருக்க
ஆ ம் செரிங்க தோழி செரிங்க தோழி ஒவ்வொரு வீட்டு வீட்டுல விசேஷங்களையு பாருங்களேன் ஒரு மாரி டிஃப்ரெண்டாவே தா செஞ்சு சாப்பாடு செய்றாங்க அதாவது இந்த சைடுல பாத்தீங்கனா அந்த எப்டி சொல்றது இந்த இந்துக்கள் அந்த மாரி போண்ணு வச்சோங்க வெறு சாம்பார் சாதோ வடை பாயாசம் இப் எப்போது அதே மாரி தா செய்வாங்க ஆனா நம்ம டிஃப்ரெண்டா வேறு எங்கேயாவது போணோணு வெச்சுக்கோங்ளே இந்த இப்ப எல்லா புதுசு புதுசா அந்த இ கேசடிக்கெல்லா வந்திருக்கு தெரியுங்களா அதுல கோதுமல்வா
ஆமா ஆமா கேக்குதா உங்ளுக்கு
ஆ கேக்குது தோழி கேக்குது அது என்னனு தெரில நடுவுல இதாயிருச்சு
ம் சேரிங்க பேசலா நன்றி வணக்கம்
தோழி
ம் சொல்லுங்க
ஆ இல்ல நம்மளோட டைம் அதுவா கட்டாகற வரையில நம்ம பேசலா அப்டின்ற மாரி சொல்லிருந்தாங்க தோழி ஒர் ஒருத்தவுங்க இணைப்ல அதுவா ஸ்டாப் ஆகுமா தோழி ஆமா தோழி அப்டி பேசும்போது நமக்கு இன்னு இன்னு கொஞ்சோ அமௌண்ட் கொஞ்ச ஜாஸ்தி வரு அப்டின்ற மாரி சொன்னா நீங்க நீங்களே கட் பண்ணாதீங்க அவுங்களே வந்து டைம் இவ்ளதா உங்ளுக்கு லிமிட்டு அப்டின்னு சொல்லி அவங்க கட் பண்ணுவாங்க அப்ப நீங்க கட் கட் ஆயிக்கோங்க அப்டின்னு சொல்லி சொன்னாங்க தோழி
அப்படியா சொ செரிங்க தோழி அப்பன்னா நம்ம பேசலா தோழி நம்ம அவுங்க்கு குடுத் ப்பட்ட நிமிடம் அவ்ளதானு நெனைச்சுட்டு நம்ம வந்து
ஆ நம்ம அது பண்ணோ நானு அப்டிதா உங்கள்ட்ட சொன்னே அப்படி எல்லா இல்ல நீங்க இப்டி தொடர்ந்து இப்டி பேசுங்க அப்டின்னு சொல்லி சொன்னாங்க தோழி அவுங்க ஆ இப்ப ஆமா தோழி இப்ப நா அதா நா ஒரு பஃங்க்ஷனுக்கு போயிருந்தே தோழி ஒருத்தவங்க வீட்ல அவங்க பாத்தீங்கனாக்க இந்த கோதுமையே கோதுமைல அல்வா செஞ்சிருந்தோ அப்புறோ இன்னொரு ஏதோ ஒரு ஸ்வீட் வச்சிருந்தாங்க அவ்ளோ டேஸ்ட் நா சொல்லுவாங்கள இந்த நா நாக்குலே நிக்குது அந்த டேஸ்ட் இன்னு வீட்டுக்கு வந்தா கூட அப்டின்னு சொல்லிட்டு அ ஸ்வீட் தா பண்ணி வச்சிருந்தாங்க ஏதோ விசேஷ நாளு அப்டின்னு சொல்லிட்டு அப்படி இருந்துச்சு நா இன்னொரு டைம்ல அவங்கள்ட்டலா போயிட்டு அத கேக்கணு ந எப்டி நாக்குல அப்டி வச்சோனே அதுவா நழுவிட்டு போற மாரி அல்வா மாரி இருந்துச்சு தோழி அது அல்வா தா இருக் கு கண்டிப்பா
ஆ சேரிங்க தோழி ஆமா சேரி நம்ளுக்கு வந்து கல்யாண வீட்டு லலா செய்ற ஸ்வீட்லா அ அதிகமா நெய் அதுல பாதாமு அப்றோ முந்திரி இதெல்லா சேத்து செய்வாங்களா அது என்ன சொல்றது ப்யோர் நெய்யில செய்யறவனா இது சூப்பரா இருக்கு சாப்றதுக்கு அப்டியோ அது நம்மளுக்கு நம்ம ஸ்வீட் சாப்பிடாத ஆளுங்க கூட நம்ம வந்து வாங்கி சாப்டுவாங்க ஆமா கொ கொஞ்சோ போடுங்க எதுக்கு இவ்ளோ கம்மியா வச்சிட்டீங்கனு சொல்லி ஒரு